ஹலோ ஆஹ் ஆஹ் வணக்கம் கேக்குதா நா பேசுறது ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
கேங்க
ஓகே நம்ம இன்னைக்கு இது நம்பிக்கை அப்புறம் மூட நம்பிக்கை பேசலாம் அப்படின்னு நெனச்சேன்
சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு எது மேல நம்பிக்கை இருக்கு
உம் நம்பிக்கைன்னா நெறைய விஷயங்கள் அம்மா அப்பா ஏதா ஃபாலோ பண்றாங்களோ அதே தா நானும் ஃபாலோ பண்ணுவேன் ஆனா மூட நம்பிக் விஷயம் நம்ம நெறைய பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எலாம் நடந்திருக்கு நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நான் சின்ன பொண்ணா இருக்க வந்துட்டு நாங்க ஸ்கூல்லாம் போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல வந்துட்டு நாங்க ஒரு காலனி மாரி இருக்கும் அந்த எடத்துலாம் வந் நாங்க இருந்தோம் அப்ப வந்துட்டு என்னாச்சு ஒரு ஒரு ஸ்ட்ரீட் முக்குல வந்துட்டு அங்க ஒரு ஒரு அந்த கடவுள் செல மாரி வச்சிரு பங்க அதுக்கு வந்துட்டு என்ன ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பூன்ல வந்துட்டு பால் எடுத்து வாயில வச்சு அந்த பால் வந்து கரையுது
உம் உம் ஆமாங்க செல வந்து பால் குடிக்குதுன்னு சொல்லிட்டு நெறைய வந்து வீடியோஸ் எல்லாம் போட் ருக்காங்க நானுமே
கரெக்டு ஆஹ அது வந்துட்டு நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது ஜமாவே அந்த மாரி கியூ கியூவா நின்னு நெறிய பேர் அந்த மாரி வந்து பண்ணாங்க எங்களுக்கு வந்து என்ன பஸ் பசங்கிளா இருந்தாப்ப எங்களுக்கு அது ஒரு ஐயோ ஆமால இந்த மாரி நிஜமால நடக்குதா அப்டின்ற மாரி நாங்க ஆச்சரியமா ஆஹ ஒரு இத பண்ணும் அத வந்துட்டு நியூஸ் எல்லாம் கூட சொ சொன்னாங்க அந்த டைம்ல அப்பறமா தான் வந்துட் நமக்கு பெரியவங்க ஆனதுக்கப்புறோ தா கூட எனக்கு ஏனா அந்த இன்சிடென்ட் இன்னு கூட மறக்கவே இல்ல இவ்ளோ வருஷோ கழிச்சியு இப்ப வந்துட்டு நெனக்கிறே வந்து ச் அது வந்துட்டு யா எதோ ஊத்தும் போது கீல போயிருந்திருக்கு எதோ ஒண்ணு நடந்திருக்கு பட் அது வந்துட்டு ஒரு
நா சொல்றே
ஆ சொல்லுங்க கட் ஆகுது வாய்ஸ் ப்ரேக்
இது போட்டுண்டு கேக்குதுங்களா கல்லோ எதுவோ போட்டு போ பண்றாங்க இல்லங்க லா பண்றதம்போது அந்த கல்லுக்கு வந்து ஆ தண்ணி உறிஞ்சிக்கிற கெப் இது இருக்கு இல்லீங்களா பவர் இருக்கு
ஓகே ஓகே ஆ
கிட்ட கொண்டு போகும் போது அது அப்சர்வ் பண்ணுங்க அத தா நம்ப ஆளுங்க வந்து ஒரு ஸ்ப்ரிச்சுவல் நம்பளுக்கு பண்ணி உட்டுற வாங்கங்க
ஓ செரி செரி பட் எல்லா கல்லு அந்த மாதி த்ரி
எல்லா கல்லுக்கு இருக்காதுங்க அந்த கெப்பாஸ்
ஏன்னா சிமெண்ட்ன்னா இப்ப வந்துட்டு நம்ம கட்டி வெக்கிறோனா தண்ணி ஊத்துனா அத அப் அப்சர்வ் பண்ணிக்கோம் பட் நார்மல்லா வந்துட்டு இது ஆகும்
இல்லங்க இல்லங்க இருக்கு இருக்கு ஒரு சில கல்லுக்கிட்ட ஆ அது நெறைய ஸ்டோன் இருக் ஜாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோன்ஸ்க்கு வந்து வாட் அப்சர்விங் கெப்பாசிட்டி வந்து நேச்சுராவே இருக்குங்க
ஓ சேரி சேரி ஓகே
நேச்சுரவே இருக்கு ஆஹ அந்த அந்த அந்த எந்த ஸ்டோன்ல அந்த சிலையை பண்ணிருக்காங்க அப்டின்றத பொறுத்து வந்து அது இது வகுங்க இப்ப கருங்கள் எல்லாம் பண்ண செல வந்து உறிஞ்சுமா தெரியல அந்த ஸ்டோன் எல்லாம் நெறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லங்களா எனக்கு செரியா பேர் தெரியாது அந்த மாதிரி ஏ ஆ இருக்கலாங்க எனக்கு நான நம்பிக்கைய பத்தி சொல்லவாங்க
ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பா
எனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்குங்க
ஓகே ம்
க வைகாசி விசாகம் வந்தது இல்லங்களா
ஆமா ம்
விசாகத்து வந்து ஃபுல் டேயும் எங்களுக்கு வந்து விரதும் இருக்க முடிய அந்த தேட்டி டேஸ் இருக்க முடியல ஒரு சிக்ஸ் டேஸ் இருக்கும் அப்டிங்கற மாரி சிக்ஸ் டேஸ் விரதும் இருந்தாங்க அந்த விரதம் இருக்கிற வீட்டில் யே இருக்கிற சமயத்திலேயே எனக்கு வந்து வீடு சிப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு
ஓகே உம்
அந்த வேல எல்லாம் இருந்தாலுமே நான வந்து அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணுங்க கரெக்டா வீடு சிவ்ட் பண்ண அடுத்த நாள் வந்து வைகாசி விசாகங்க
ஓகே
என்னால அந்த சிப்டிங் ஒர்க் அப்பதான் சிப்ட் ஆயிட்டே இருக்கு அதுல வந்து என்னால கோயிலுக்கு போக முடியல
உம் உம்
போக முடியமா வருத்தமா நான்பீல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் குளிக்க கூட முடியலங்க அன்னைக்கு ம் சேரி அஹ் கோவிலுக்கு எப்படி போறது இந்த தி்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் பண்ணோம் நம்மள வீட்டுல அலளோ பண்ண மாட்டா இலைங்களா இதெல்லாம் இருக்கும்போது எங்க கோயிலுக்கு போறேன்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேரி அமைதியா மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்தங்க எங்க வீட்டுக்கு எங்க அண்ணாவும் அண்ணியும் வந்தாங்க மேல புது வீடு பால் காச்சிருக்கும்ன்ன்னு பக்கத்துல ஒரு முருகர் கோயில் இருக்கு ஏ பன்னெண்டு வருஷமா அந்த முருகரோட சில வந்து வெளியிலேயே வரலீங்களாம்
ஓகே உம்
ஆனா இப்ப வருது பாடுறா போயிட்டு கும்பிட்டு வா அப்படிங்கறாங்க
யயோ ஆஹ்
எனக்கு சரி அந்த சைடு போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நான் மேல வீட்டுல இருக்கோங்க ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போறதுக்குள்ள கீழே வாசப்படியில நிக்கிறாருங்க முருகரு
அய்யோ உம் செம்மை ஓகே
ரொம்ப எனக்கு ஏதோ என்னோட பிலிவிங்்கு வந்து ரொம்ப பெரிய சக்சஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்து இருதுங்க
கண்டிப்பா கேக்குறதுக்கே ஒரு மாதிரி புல்லரிக்குது கண்டிப்பா
அ ஏன் போயிட்டு எனக்கு என்ன கும்புறதுன்னு கூட தெரியலங்க ஏதோ ஒருஃப்ரெண்டை போயிட்டு நம இன்வைட் பண்ணம் தெரியுங்களா எந்த ஒரு இதுவுமே இருக்கு அது நமக்கு அந்த மாதிரி நான் போயிட்டு அவரை பாாரத்துட்டு வந்துட்டேங்க அது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு இதுவா இருந்ததுங்க ஒரு ரொம்ப ரொம்ப எக்சைட் ஆயிட்டேன் நானான் அன்னைக்கு அத நினைச்சு நினச்ச ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா ஆயிடுச்சுங்க
ஓகே ஓகே
எது மேல இப்ப நம்பிக்கை இல்லைங்களா
ஆஹ நம்பிக்கை எல்லா நெறைய இருக்கு ஆ அந்த இது வந்து இன்சிடென்ட் ஞாபம் வந்திச்சு சொன்ன நா நம்பிக்கையும் நெறைய எனக்கு சாய்பாபா வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி அதனால வந்துட்டு இப்போ ரீசண்டடா தான் நான் வந்து ரீசன்டன்னு சொல்ல முடியாது ஒரு நாலஞ்சு வருஷமா தான் ரொம்ப அஹ இதுவா நான் வந்துட்டு கோயிலுக்கு போறது அந்த தேர்ஸ்டே ஆனா வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அந்த மாதி விஷயங்கள்ல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக் இருக்கேன் அதுக்கு முன்ன வந்துட்டு அம்மன் மேல முருகரா எனக்கு ரொம்ப புடிக்கு புடிக்கு அப் முருகர தா புடிக்கு அந்த மாரி சின்ன பொண்ணா இருக்கும் போதே நா சொல்லிட்டு இருப்பேன் பட் அந்த அளவுக்கு ஃபாலோ எதுவும் பண்ணது கடையாது நீங்க சொல்றா மாதிரி அந்த சுத்தம் அதெல்லாம் இருந்தது கடையாது அதுக்கப்புறம் தா எனக்கு பெரிய ஆக ஆக தா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிது ஆனா வந்துட்டு அம்மன் வந்துட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி அப்போ வந்துட்டு எனக் எங்க அம்மா வந்து இந்த ஃப்ரைடே ஃப்ரைடே சாமி கும்மிடுவாங்க உக்காந்து பாட்டெல்லா பாடுவாங்க அது அப்டியே ஒரு ஸ்லோ அது மாரி ஒன்னு சொல்லி குடுத்தாங்க அது இன்னும் கூட எனக் ஒரு இருவது வருஷமா இருக்குனு நெனைக்கிற இன்னு கூட சாமி கூப்புனோனா அந்த ஒரு ஸ்லோகன் மட்டும் தா சொல்லி கும்பிடுறது அந்த மாதிரி எனக் கு ஹ மைண்ட்ல அது அப்டியே பிக்ஸ் ஆயிடுச்சி
கண்டிப்பாங்க அது ஆயிடுங்க
கண்டிப்பா அது வந்துட்டு நா இன்னு கூட இப்ப எங்கேயாது வெளியே போறோ அப்டின்னா அந்த யோகா வந்து பண்ணுவாங்க எங்க அம்மா பண்ணுவாங்க அது வந்து இந்த ஒரு அவுங்க யாரு பேர் எனக்கு சரியா தெரியல அதுல வந்துட்டு ஒரு அதுவு ஒரு ஸ்லோகன் மாரி தா இப்ப நம்ம எங்கேயாது போறோ அப்டின்னாலோ இல்லன்னா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்றோ இல்லன்னா ட்ராவல் பண்றோ அந்த மாரி டைம்ல வந்து துட்டு நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு காக அந்த
அந்த ரிஷி மாரி ஒருத்தரு இதுல இருப்பாருங்களே கோயம்பத்தூர்ல இருக்கறார்ங்களே அவருங்களா
எல்லோ ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லோ கலர் துண்டு போட்ருப்பாரு கரெட் கரெக்ட் அவரே தா அதுல ஒரு மாரி வந்துட்டு எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க அதுவு வந்துட்டு நா ஸ்கூல் படிக்கும்மோது தா அது வந்துட்டு நம்ம பண்ணும் போது நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக அத வந்துட்டு எனக்கு சொன்னா வந்து எனக்கு ஒரு மாரி மனசு நிம்மதியா இருக்கும் நம்ம
கண்டிப்பாங்க அது ஏதோ ஒண்ணு நம்மள கா நம்மள காப்பாத்தி இருக்காக ஒரு கவசம் சொல்லிட்டு எனக்கு கூட அந்த வேகாத்தாந்த மகரிஷியில ஒருத்தங்க வந்து யோகா டீச்சரா இருக்காங்க அங்க ஒன் இயர் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணாங்க அவங்க நீங்க எங்க போறது நாலும் இதை நீங்க சொல்லிட்டு போங்க அது உங்ளுக் ஒரு வந்து வைபு வ ரூம் அது வந்து உங்கல வந்து ஒரு கா ப்ரொடக்ட் பண்ணும் அது அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு கூட அவங்க சொல்லி் குடுத்தாங்கங்க ஆனா நான் ஃபாலோ பண்ல ஒரு ரெண்டு மூணு நாளும் எனவோ ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபாலோ
அது ஒரு ஸ்டிக்கர் மாரி வேற குடுத்தாங்களா அது வந்துட்டு எனக்கு நல்லா தமிழ் தான் அது நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு அது எப்பயுமே வா அது எங்க போனாலுமே நான் அத பஃஸ்ட் சொல்லிடுவேன் எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ச ஸ்ரைட்டா வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நடந்த மாதிரும் ஒரு பீல் ஆயிடும்
இல்லங்க நம்ம எதியாவது நம்பிக்கை எது மேலயாவது நம்பிக்கை வச்சோம்னாவே அது கண்டிப்பா நடக்குதுங்க
கண்டிப்பா ஆமா அதே மாதிரிதான் இப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதோ சாய்பாபாவும் அதே மாரிதான் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு டூ தௌசண்ட் எயிட்டின் அந்த டைம்ல அப்ப வந்துட்டு எங்க அக்கா வந்து எனக்கு அந்த மாரி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அந்த ஒரு போட்டோ குடுத்தா சாய்பாபா சாமியோட போட்டோ குடுத்து நீ இதை வந்துட்டு அஹ அந்த பில்லோ கீழே வச்சுட்டு நீ படுத்துக்கோ போ வந்துட்டு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத் அதே மாதிரி வந்துட் அந்த விஷயம் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம கரெக்டா நடந்துச்சு என்னா ஒன் வீக் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தமாரி இருந்துச்சுட எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம அதுல இருந்து நான் வெளியே வந்தேன் எனக்கு அப்பா வந்து ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சு அப்ப இருந்து வந்து நான் நான் எவ்ரி தேர்ஸ்டே வந்து கோயிலுக்கு போறது அதுக்கப்புறம் ஆஹ் அந்த ஒரு புக் இருக்கு அது ஒரு பிடிஎஃப் இருக்கும் அந்த அந்த ஸ்டோரி படிக்கிறது
ஸ்டோர் அதுதாங்க அந்த என்ன இதுங்க சாய்பாபாவோட சுய சுயசரிதைங்களா
இது வந்துட்டு நான் எவ்ரி தேர்ஸ்டே வந்து
உட்காந்து படி நான் சாய்பாபா டிவோட்டியா இருந்தவ தாங்க சாய்பாபா இப்பவும் சாய்பாபா கும்பிடுறேன் எங்க வீட்டு வில் பெரிய பெரிய போட்டோஸ் எல்லாம் இருக்கும் எனக்கும் இந்த மாதிரி பல சமயத்துல சாய்பாபா பல அற்புதத்தை பண்ணியிருக்கு ருக்ராருங்க என் பொண்ணு மாடி மேல இருந்து கீழ விழுந்துட்டாங்க ஒரு வயசு எட்டு மாசம் ங்க மாடியில இருந்து கீழ விழுந்துட்டா அவளுக்கு பேசவே வராதா இது வரிலும்
ஓகே
எங்களுக்கு ஹாஸ்பிடல தூக்கிட்டு போறோம் ஒரு நாள் புல்லா வாமிட் வராம அவ எதுவும் மூக்குல வாய்ல ரத் வராம இருந்தா அந்த அதெல்ல பேஸ் ரொம்ப கஷ்டங்க நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அது ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒன் டே ஃபுல்லா கொழந்தைக்கு தண்ணி குடுக்கக் கூடாதுண்டாங்க சாப்பாடு கொடுக்க கூடாதுட்டாங்க ஒரு நாள் புள்ள பட்டினியா இருக்கு ம் இருந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வேற ஆஸ்பிட் ஹாஸ்பிட்டல போயி நம்ம ட்ரீட் ஜி ஹச்சிக்கு தான் போனோம் சண்டே அன்னைக்கு ஆஹ் சண்டேன்றதுனால ஜி ஹச்சு போயிட்டோம் எதுவுமே ஆஹ் அவங்க சரியா ட்ரீட் கூட பண்ணல டாக்டர்ஸ் கூட இல்ல இருந்தாலும் அந்த சமயத்துக்கு அவங்களும் இல்லைன்னா எங்களுக்கு இது இல்ல ஆ போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து செரி உ ம்பா போயிடுவோம் வேற ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு சீட்டி எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறோம் எங்க அம்மா கேக்குறாங்க யாரா உன்ன அங்க இருந்து காப்பாத்துனாங்கன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பேசாத புள்ள அம்மா பாப்பாமா அப்படிங்கறான்
ஐய்யயோ உம்
அது பேர் பேசவே இல்ல அது வரைக்கும் பேச மாட்ட அவ அம்மா பாப்பா அம்மா அப்படிங்கற ஒரு வேல கைய கொடுத்து தாங்கிட்டாரோ அப்படின்ற ஒரு
கண்டிப்பா அது நமக்கு நடக்கும் போதுதான் தெரியும் அது எவ்ளோ ஒரு பிளசிங் அப்படின்னு சொல்லிட்டு
ஆஹ் கொழந்தைக்கு வந்து சின்ன அடி அடி ஒரு கீரல் கூட இல்லங்க மாடி மேல இருந்து விழுந்து
ஓக்
ஆஹ் அந்த அளவுக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு சேவ் பண்ணி கொடுத்தாரு பாப்பா என்னோட லைஃப் நெ றைய மிராக்கள் பண்ணியிருக்காரு அவரு நெறைய இருக்குதுங்க டைமிங் வந்து முடிய போதுங்களா
ஆஹ் ஆமா கண்டிப்பா அடுத்த
பேசலாங்களா
கண்டிப்பா ம் நன்றி
அடுத்த கால்ல நான் மீதி இருக்கிற ஸ்டோரிய வந்து நான் கண்டினியூ பண்றேன் ரங்கா ரொம்ப நன்றிங்க